காலை வணக்கம்க்கீங்களா சாப்டீங்ளா
காலை வணக்கம் காலை வணக்கம் நா நல்லாருக்கேங்க சாப்டாச்சுங்க சும்மாதா படுத்துருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நா சும்மாதாங்க இப்பதங்க எந்துருச்சு ஃப்ரஷப்பாயிட்டு உக்காட்டுருக்கறேங்க கொஞ்சோ வேல இருக்குன்னு பாக்கலான்னு வீட்ல இருக்கவங்களா என்ன பண்றாங்க நீங்க என்ன படுருத்திருக்கீங்களா
ஆமாமாங்க வீட்ல இருக்குறவங்கள அம்மாவோ மனைவியோட அம்மா அப்பாவுக்கு உடல் நெலை செரி இருக்கேன்னு சொல்லிட்டு பாக்குறக்கு க்கு போயிருக்காங்க ஒரு வாரோ காலமா இருன்ட்டு வரேன்னு சேரின்னு சொல்லிட்டு நா மட்டு தனியா வீட்ல தாங்க இருக்கே நீங்க உங்க வீட்ல எல்லாரு என்ன பண்றாங்க
அப்பா வேலைக்கி போயிட்டாங்க அம்மா வெளியே போயிருக்காங்க கன்னுக்குட்டிக்கி ஒடம்பு செர்லையாட்டுருகுதுங்க
ஏங்க என்னாச்சுங்க
கன்னுக்குட்டி எதுவு வயித்தால போயிட்டு ருக்க மாட்டுருக்குதுங்க என்னச்சு அந்த கோ இன்னும போ இது பொடி சேர்லயா என்னன்னு தெரியலீங்க அப்பா வந்தாதாங்க கேக்கணு
சேர் ஓகேங்க
அதா என்னான்னு கேட்டுப்போட்டு ஏன்னா மருந்துக்கு இது வாங்கணுன்னா போய் பாத்து வாங்கிட்டு வரட்டுங்க
ம் ஓகேங்க கன்னுக்குட்டி புள்ள மாதிரி பாத்துக்குறீங்க
ஆமாங்க
நீங்க அப்ப அந்த சு அந்த மாட்டுக் குள்ள பாக்கறாங்க டாக்டர் இல்லேலைங்களா கவர்மெண்ட்ல பாத்தீங்கனா இருப்பாங்கள விலங்
கவர்மெண்ட்லேல்லா இருக்கு குறாங்க இருந்தாலு கவுவர்மெண்ட்ல வந்து அவ்ளோ சீக்கிரோ கூட்டோன்னல்லா வரமாட்டாங்க நம்மதா கூட்டிட் டி பாக்கற மாரி இருக்குதுங்க கவர்மெண்ட் கவுர்மெண்ட்டுங்க இப்பிடின்னா நாங்கதா பெரிய அந்த அப்பிடி இப்பிடி ங்குற மாரி நம்ம கூப்ட்டாலு வரமாட்டாங்க நம்ம தாங்க அவங்க எடுத்து தேடி போணு இதே பிரைவேட்லருந்து கூப்ட்டு தனியார்லருந்து நம்ம கூப்ட்டு கால் பண்ணி வர சொன்னா வந்துருவாங்க
ஆமாமாங்க ஏன்னா அவுங்களுக்கான ஊதியோ கெடைக்குது இதுக்கு ஊதியம் கெடையாதுல்லங்க அதுங்காட்டி வந்து அதுக்கு க கவர்மெண்டே உங்களுக்கு குடுத்தாலு அதெல்லா உங்களுக்கு பத்தாதுல்லைங்க
ஆமாங்க ஆமாங்க
அதுங்காட்டி தாங்க வரப்பே சங்கடப்படுவாங்க அத விடுங்க கன்னுக்குட்டிக்கு என்னென்னு ஒடனே பாத்து டக்கு டக்குன்னு எல்லா வேலையு முடியுங்க
அதாதாங்க அப்பா வந்தோன்னே என்னாச்சுன்னு கேட்டுங்க இல்லைங்க நேத்துலருந்து மக்காச்சோளோ பொடி அதுதாங்க குடுத்துட்டு இருந்தது அதுக்கு முன்னாடி த போதும புட்டுன் சொல்லி குடுத்துட்டு இருந்தேங்க அது பரவாயில்ல எதனாலனே தெரிலீங்க அததா கேட்டுப்பாத்துட்டுதா ஏதாது மருந்துகிருந்து வாங்கணுன்னு பாக்கணு
ஆமாங்க இல்லாட்டி டயர்டா இருக்கு ஒன்னு சாப்புடாதுங்க
ஆமாங்க ஆமாங்க சேரிங்க சேரிங்க வெக்கயே இப்பங்க ஊருக்குல்லாம் போயிட்டாங்கிறிங்க நீங்க தனியா இருக்கீங்க பரவால்லைங்ளா ஜாலியா தா இருக்காங்களா கஷ்டமாருக்குதுங்ளா
இல்ல இல்லங்க ஓரளவுக்கு பரவால்லைங்க நீங்க கன்னுக்குட்டி ஒன்னுதா வச்சிருக்கீங்களா இல்ல பல கன்னுக்குட்டி வச்சிருக்கீங்களா இல்ல மாடுல்லா ப கரவ மாடுல்லா வச்சிருக்கீங்களா
ஒண்ணுதாங்க ஒன்னுதாங்க இருக்குது இனிமேல்தாங்க எல்லா வாங்கலான்ட்டுருக்கோ இனிமேல் வாங்கி தாங்க பண்ணனு எதாத் பண்ணயோ இல்ல எதோ ஒன்னு தொழில் ஆரம்பிக்கணுங்க நீங்களா எப்பிடிங்க
நல்லது நல்லதுங்க நாங் நாங்க எல்லா இன்னு இல்லைங்க எங்க கிட்ட பாத்தீங்கன்னா நானே பாத்தீங்கன்னா வேலைக்கு தா போயிட்டுக்கே மாத சம்பளத்துக்காக தா ஓடிட்டு இருக்கே என்னால இதெல்லா வந்து வாங்கி பராமரிக்கிறக்கல்லா என்கிட்ட எட வசதியில இல்லைங்க நானே பாத்தீங்கன்னா வாடகை வீட்ல தா இருக்கே
பரவாயில்லைங்க இப்ப நீங்க வாடகை வீட்ல இருக்கலாங்க இன்னு கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா நீங்களே வாடகைக்கு வீடு உடுற மாரி நெலைமை கூட வரலாங்க அதலா எதையு தன்னம்பிக்கையை மட்டு விட்றாதீங்க முயற்ச்சி பண்ணிட்டே இருங்க
ஆமாங்க அப்டிதாங்க முயற்சியிலதா போயிட்டு இருக்குங்க அதுக்கான முயற்சி என்ன எடுக் கிறேன்னு எனக்கு தெரியலங்க இப்போ வரைக்கு
எடுக்கலாங்க அதெல்லா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க போக போக அதுவோ வரும்ங்க அ எ தம்பிய பாத்தீங்கன்னா நேத்து ட்ரேடிங் அந்த மாரிலா சொல்லிட்டு இருந்தாருங்க அப்பற ஈகாமஸ்ஸு அந்த மாரில்லா சொல்லிருக்காருங்க அந்த மாரி நாங்களு எத ஒண்ண இது இது இதுல நமக்கு எ பெஸ்ட்டா இருக்கோ அதை நம்ம யோசிச்சு முடிவு பண்ணி டக்குனு ஆரம்பிச்சு அதுல இருந்து லாபத்த எடுக்கலான்னுட்டு இருக்கங்க
நல்லது நல்லதுங்க நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது நீங்க அது மா ட்ரை பண்ணுங்க வெற்றி நம்ம பக்க தா
கண்டிப்பா கண்டிப்பாங்க அதேதா யோசிச்சி இருக்கோம் கண்டிப்பாங்க அத ட்ரை பண்றது அப்பில்லா இல்லைங்க அது எறங்கியாச்சுன்னா அதுலதா முழு மூச்சா இருப்பங்க பயிற்சி தாங்க நமக்கு வேணு பயிற்சியும் வேணும் முயற்சியும் வேணுங்க ரெண்டுமே வேணுங்க
ஆமாங்க பயிற்சியு வேணும் முயற்சியு வேணும்னு நீங்க சொல்றது கரெக்ட் தா நல்ல ஒரு பிளானிங் இருந்தாலே போதுங்க நீங்க இல்ல நீங்க பண்ண வேனான்னு நெனைச் சாளே ஜெய்ச்ச மாரி தாங்க
ஆமாங்க அதனால தாங்க எல்லாமே போயிட்டு இருக்குது பாக்கலாங்க என்ன என்ன என்ன முடிவு பண்றோ என்ன பண்ணலா அப்டிங்கறத நானு தம்பி யோசிச்சு முடிவு பண்ணுங்க
ம் நல்லது நல்லதுங்க நீங்க உங்க வீட்ல பாத்தீங்கன்னா கேபிளுக்கு கவர்மெண்ட்ல குடுத்த கேபிளுங்களா இல்ல நீங்க டிசு அந்த மாரி வச்சிருக்கீங்களா
இல்ல எங்க வீட்லயு கவுவர்மெண்ட் தாங்க ஏன்னா அரசு இதுதா உபயோகிச்சிட்டு இருக்கோ இனிமேல் பாத்தீங்கன்னா தனியார் இது வாங்கி யூஸ் பண்ணலாண்டு இருக்கங்க
ஆ பன்னி கேக்குறே ஏன்னா நான் டாடா ப்ளே வச்சிருக்கே அதா நீங்க உங்க வீட்ல ஏதாச்சு இருந்துச்சுன்னா அதுல எவ்வளோ மந்த்லி ரீசார்ஜு அத பத்தி கேட்கலாம்னு சொல்லிதான் உங்களுக்கு கேட்டே
அரசோடதா உபயோச்சிட்டு இருக்கே அதுக்கே பாத்தீங்கன்னா எரநூத்தி அறுபது எரநூத்தி எழுபதுங்கறாங்க ஒரு மாதம் நம்ம போடாம விட்டுட்டோம்னா அதுக்கு நூறுவ சேத்து சேத்து கேக்குறாங்க என்னங்க இது
இப்பல்லா அப்டி இல்லைங்க மொபைல் இருந்தா போதுங்க நீங்க எப்ப முடிஞ்சாலு சரி புடிச்ச நேரத்துக்கு நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலா பண்ணீங்கன்னா ஒரு மாசம் அப்ப எப்ப மொபைல் ரீசார்ஜ் மாரி தாங்க இது பிரச்சனையே இல்லைங்க இப்ப முடிய இப்ப முடிஞ்சிருச்சா நீங்க ஒரு வாரம் கழிச்சு கூட நீ பண்ணிக்க எக்ஸ்ட்ரா ஒருபா கெடையாதுங்க
பரவாயில்லைங்க நல்லதுங்க நானு அந்த மாரியே தா போறதுக்குதா முயற்சி பண்ணிட்டு இருக்கங்க பாக்கலாங்க
பண்ணுங்க ஏன்னா ஒரு டைம் நீங்க காட்டாம ஒரு மாத காலமா கட்டாம விட்டீங்கன்னா அதுக்கு தனியா
சேரி சேரிங்க ம் சேரி சேரிங்க எப்ப சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷலு
இங்க சாப்ட்டேனுங்க பாத்தீன்னா ஓட்ஸ் தா சாப்ட்ட மதியானத்துக்கு என்ன சாப்பணுன் தெர்லைங்க இனிமல் தா
மதிய மதியோ ஓட்ஸ் சாப்டீங்ளா
காலைல ஓட்ஸ்சு சாப்டங்க மதியானோ என்ன சாப்பரன் தெர்லீங்க
அப்ப எத்தன மணிக்கு எந்திருச்சிங்க காலைல
நான் எந்திரிச்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெர்லைங்க ஆனா எந்திரிச்சுட்டங்க ஒன்பதே
சேர் சேர் செரிங்க பரவாயில்ல பரவால்லைங் அதுவே ஒன்னுங்க பேரு
ஏன்னா யாரும் இல்லைங்களா வீட்ல வரங்காட்டி வீடு எல்லா கூட் டி அள்ளி போட்டுங்க அப்புறோ பாத்தரமல்லா இருந்ச்சு அதெல்லா கழுவி வச்சுட்டு
செரிங்க பரவால்ல நல்லதுங்க
இப்ப ப்ரஷ் பண்ணிட்டு அப்டியே உட்காந்துட்ருக்கனுங்க
பரவால்ல பரவால்ல வீட்டு வேலைகளா கொஞ்சோ பண்றீங்க நல்லது தாங்க
ஆமாங் கொஞ்ச நேர கழிச்சு நா போய் குளிக்கணுங்க குளிச்சு முடிச்சுட்டு துணிய வாஷிங் மிஷின்ல போட்டு தொவச்சிட்டு காய போட்டு அந்த வேலையு முடிக்கணுங்க
பரவால்ல பரவால்ல நல்லது தாங்க உங்களால முடிஞ்ச வேல நீங்களு பண்ணுங்க அப்புற என்னா பண்றது
உங்க வீட்ல என்ன சாப்பாடுங்க
எங்க வீட்லைங்களா எங்க வீட்ல தெர்லிங்க இனிமே தாங்க பாக்கணு
ம்
அ இப்பதா சாப்பாடுகுள்ள உக்கான்ட்ருக்காங்க இன்னு ஒபன் பண்லைங்க ஓபன் பண்ண தாங்க தெரியு
நல்லது நல்லதுங்க
கண்டிப்பாங் கண்டிப்பாங்க
என்ன சாப்பாடுங்க தெர்லிங்ளா
அதாங்க வெறு சாப்பாடு மட்டு தாங்க தெரியு என்ன கொழம்புன் தெரிலைங்க இனிமேல் தா தெரியு
ஓகே ஓகேங்
சேர் செரிங்க அப்புறங்க அவுங்க ஊருக்கு போயிருக்காங்க அவங்ள ரிட்டர்ன் எப்போ வருவாங்க நீங்க தா போய் கூட்டிட் வர்ணுமா
நா அடுத்த வாரோ இந்த வாரம் போய் கூட்டிட் வர்ணுங்க இந்த வாரோ சனிக்கிழம போன்னா ஞாயித்கிழம கூட்டிட் வந்துர்லான் இருக்கனுங்க
சேர் செரிங்க இல்ல ஊர்ல வந்து இல்லங்க ஊர்ல வந்து ஏதோ மாற்றுதல் வேலைகள்ல இருக்குன் சொன்னாங்க அந்த வேலை எல்லா நடைபெறுதுங்ளா இல்ல நடைபெறுது இன்னு ஆரம்பிக்ளீங்ளா
இல்ல இல்லைங்க இப்ப பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒர்க்கு கொஞ்சோ இருக்குதுங்க அத முடிச்சுட்டு நாளையில் இருந்து ஆரம்பிப்பாங்க
சேர் செரிங்க எதுவு செரிங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ண சொல்லுங்க ஏன்னா நம்ம நெனைக்கிற மாரி அந்த இது நடை மாற்றுதல் சீக் கிர நடந்துச்சுன்னா நமக்கான வரவு வந்துட்ருக்கும் இல்லங்க
ஆமா ஆமாங்க வரவு வருதோ இல்லையோ அது ஒரு முக்கிய தேவையாயிடுச்சு இல்லங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஆமாங்க அது இருந்த தாங்க நமக்கு நல்லது
ஓகேங்க இப்ப ஒண்ணுமே இல்லைங்க இப்ப அதெல்ல ஒன்னு இல்லைங்க ஒப்பந்தா பாத்தீங்க நீங்க வீட்டு பண மட்டு போட்றது தானுங்க இப்போ பாத்தீங்கன்னா ம்
வந்துங்க ஆ பேரு என்னங்க என்னமோ நெனச்ச இந்த ஆதார்ல இருக்கதெல்லா மாத்துணு எல்லா சொல்லிட்ருந்தாங்க போல அவுங்க அதுக்கு அதை மொதல்ல கேட்டுக்குங்க இல்லங்க மாத்துறதுக்கு இல்ல நா வந்து அது முக்கியமா மாத்தினாதா இது மாத்த முடியுமான்னு கேட்டுட்டு மாத்துங்க ஏன்னா தேவையில்லாத மறுபடியு மாத்திட்டு அது தேவையில்லாத வேலதாங்க
ஆமா ஆமா நல்லது கரெக்ட் கரெக்ட்ங்
கேட்டுட்டு மாத்திக்கலாங்க மாத்தினது அப்றோ இல்ல இது எதுக்கு மாத்த த்தனைங்க இது மாத்தாமே மாத்திருக்கலா அப்டின்னு சொன்னா நம்மக்குதாங்க தேவ இல்லாதா மறுபடியு மாத்திகிட்டு இருக்கணு அதுக்காக சொன்னாங்க
ம் மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி இங்கிறீங்க கரெக்ட் தாங்க
ஆமாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா கொல்லுங்க
எது தீர விசாரிக்க முடிவு பண்ணிக்கலா தா இருக்கிறோ எல்லாமே நாளிக்கி தாங்க எல்லாமே பண்ணணு அந்த ப்ராசஸ் எல்லா முடிச்சு ஃபஸ்ட்டு அத நிப்பாட்டனுங்க டக்குன்னு முடிச்சு சக்சஸ் ஆகணு
சேரிங்க
அதுதா வெயி
ஆமா பாக்கலாங்க என்ன எல்லா நல்லதாவே நடக்கு பாத்துக்கலாங்க
ஆமா ஆமாங்க அந்த வெயிலா மழையாங்க
இங்க வெயில் தாங்க அடிச்சிட்டு இருக்கு மழையவே கானங்க அப்றோ இது நே ல்லா ஏதோ மீத்தேன் வாயு ஈத்தேன் வாயு அத பத்திலா சொல்லிட்டு இருந்தாங்க கேள்விப்பட்டீங்களன்னா மறுபடியு ஏதாவது
இல்லங்க அது மாதிரிலா நா இன்னு கேள்விப்பட்லங்க என்னங்க ஆச்சு மீத்தேன் வாயுனா
அதாங்க இறால் பண்ணையில மீத்தேன் வாயு கசிவாயி ஆறு ஏழு எட்டு பேர் வந்து எறட்டாங்கன்னு சொன்னாங்க
அட எட்டு பேரா அந்த வாயுல
ஆமா ஆமாங்க அந்த உடற்பயிற்சி மையத்துல ஏதோ பதினாறு அப்டின்னாங்க அது எங்க ஏதுன்னு எதா தெரியுங்களா
தெரியலீங்க நீங்க சொல்றனாலா நால்லா இப்பல்லா பாத்தீங்கன்னா அது மாதிரிலா எதுவுமே நூச்சே இந்த இதெல்லா பாக்குறதே கெடையாதுங்க
அதெல்லா பாத்து வெச்சுக்கங்க உடனடி இதெல்லா ஏன்னா டே தினமு நடக்கறதெல்லா கேட்டு வெச்சக்கீங்கன்னா ஒரு நல்லதுதாங்க என்னன்ன நிலவரோ நாட்டுல என்ன என்ன எது தெரிஞ்சுக்கலாங்க
நாட்டுல என்ன நடக்குது இல்லங்க ஒரு நாலேஜே கெடைக்குமல்லங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க ஆமாங்க அதுக்குதா சொல்றங்க கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு தாங்க சொல்லிட்டு இருக்கே ஏதாவது கேட்டு தெரிஞ்சு வெச்சுக்க பாத்து பாருங்க அடிக்கடி
ம் ஓகேங்க நா பாக்கணு பாக்கணுங்க
கண்டிப்பா பாருங்க நல்லதே நடக்குங்க சேரிங்க நீங்க தொழில் எதோ பண்ற மாரி இருக்குங்களா இல்ல என்ன பண்ண போறீங்க
நா ஒன்னும் பண்ணலீங்க சும்மாதாங்க இருக்கிறே சேரிங்க நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு அழைப்புல சந்திக்கலாம்
மீண்டும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் நன்றி வணக்கங்க சிறிது இடைவேளைங்க வந்தறங்க
அப்பா வன்ட்டாருங்க நா வந்தறங்க